ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது உங்குளுக்கு கேக்குதா
ஆ கேக்குது
ஆ என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதா நீங்க என்ன பண்ணீட்ருக்கீங்க
நானா நா இப்பத்தா மாவு அரைக்கலா அப்டின் சொல்ட்டு இட்லிக்கு ஊற வச்சுருக்கே அரைக்க போறன்
ம் தம்பிக்கு ஒடம்பு பரவாயில்லையா இப்ப
ஆ பரவாயில்ல நைட்டு டூ டைம்ஸ் போல வாமிட் எடுத்துட்டா ஆனா மார்னிங் வந்துட்டு ஃபீவர் சரியாயிடுச்சி நல்லா தா இருக்கான் ஆனாலுமே ஒரு மாரி இருக் க்கு அப்டி சொன்னான் டயடா அதனால செரின்னு அனுப்பல ஸ்கூல் அனுப்பல
காலையில சாப்ட்டானா
கால்ல கஞ்சி மாதிரி வச்சே ரொம்ப சாப்பல்ல ஒரு நாலு வாயி தா வாங்கனா எனக்கு பசிக்கலமா அப்டின்ட்டா
ம் ம்
அதோட இருக்கான்
இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா தூங்கறானா
இல்ல டிவி பாத்துட்டு இருக்கான் ம்
நாளைக்கு தா லீவு போல ஸ்கூல்லான்
ஏ எதுனால
நாளைக்கு பக்ரித் இல்ல
அப்டியா எனக்கு அதுவே தெர்ல போங்க
ம் நாளைக்கு கவுர்மெண்ட் லீவ் தா
அப்டியா சேரி சேரி தெரியில
பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா
பாப்பா இப்பதா ஒரு பத்து நிமிஷம் ஆகுது தூங்க ஆரம்பிச்சி தூங்கிட்டு இருக்கா
ம் ம் இப்ப தூங்கறான்னா எத்தன மணிக்கு எழுந்திருப்பா எப்ப சாப்டுவா
அவ எழுந்திருக்கிற இஷ்டம்தா இஷ்டத்துக்கு எழுந்திரிப்பா இஷ்டத்துக்கு தூங்கும்
ம் ம் என்ன சமையல் காலைல
அதா கால்ல கஞ்சி மாதிரி வச்சிட்டோ எல்லாருக்கு ஒரே இதா பூண்ட உரிச்சி போட்டு
ம் இப்ப மதியத்துக்கு
மதியத்துக்கு இவுங்க அப்பாட்டதா கேக்கணு இவங்க வருவாங்க இப்போ
ம்
அவுங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாரி சமைக்க வேண்டியதா
ம் எதாவது வாங்கிட்டு வருவாங்களா
இல்ல என்ன செய்றாங்கன் தெரியில இவனுக்கு வேற ஒரு மாரி வயிறு சரியில்லயா அதனால அதுக்கு ஏத்த மாரிதா சமப்பே இன்னோ அவுங்கள்ட்ட கேக்கல கேட்டுட்டு அதுக்கேத்த மாரி என்ன செய்ணுமோ செய்ய வேண்டியதா
ம் ஓகே ஓகே
ம் நீங்க
இங்க வந்துட்டு காலையில தோச மதியானோ என்ன பண்றதுன் தெரியில எனக்கு நா தான் சமைக்குணு
அப்டியா
ம் கத்திரிக்கா இருக்கு மாங்கா இருக்கு முருங்கக்கா இருக்கு ஆமா சாம்பார் இல்ல சாம்பார் தா நீங்க எப்டி வப்பீங்க சாம்பாரு
நா த பருப்பு வேகவச்ட்டு காய்கறி தனியா வேகவச்ட்டு அதுக்கப்றோ மிக்ஸ் பண்ணி பண்ணுவே ஏனா சரியா வரமாட்டேன்ட்டு இப்பல்லா எடையில நா முன்னெல்லா ஒன்னா தா போட்டு செய்வே ஃபஸ்ட்டு பருப்பு வெந்ததுக் அப்றோ காய்கறி ஒன்னா போட்டு பருப்போடு சேத்து வேக வச்சு செஞ்சிட்ருந்தே
ம்
ஆ அது என்னமோ அப்ப என்னவோ செட் ஆகாத மாரியே இருந்துச்சு அதனால இப்பல்லா என்ன பண்றது பருப்ப தனியா வேக வச்சுட்டு காய்கறி தனியா அரிஞ்சு தனியா அதயு வேக வச்சுட் ட்டு ஓரளவு அரவேக்காடு வெந்துதுக் அப்றமே வந்து மெளகா தூள போட்டு கொஞ்சோ கொதிக்க விட்டுட்டு புளியு பருப்பையு ஒன்னா போட்டு ஊத்தி அதுக்கப்றோ செய்வே
நாங்க வந்து மெளகா தூள் யூஸ் பண்ண மாட்டோ
ம் சாம்பா
ஃபுல்லா காரத்துக்கு பச்ச மெளகா தா
ம் ம் ம்
சாம்பார் எல்லோ கலர்ல இருக்குல்ல
ஆமா
ஒரு மாரி கிரீனு எல்லோவிஷா இருக்குல்ல அந்த மாரி கலர்ல இருக்கு
சொல்லுவாங்ளே அதுதான சொல்றீங்க
அ ஆமா இங்கெல்லா அதா பேர் சொல்றாங்க
அத பச்ச மெளகாவ செல பேர் அரச்சு ஊத்தியே வப்பாங்க
அதா நாங்க அரச்சு ஊத்தி தா வப்போ
அதா மெளகா தூளே போடாம
ம் ஆமா அது நல்லாதா இருக்கு
ஆ அது டேஸ்ட் நல்லா இருக்கு ஆனா இங்க நா செஞ்சதுல்ல
நானு னு வந்து பருப்பு தனியா வேக வச்சுரதா ஏனா பருப்பையு காயு போட்டோனா காயு கரைஞ்சி போய்டுது
அதுனால தா ஆமா பருப்பு சரியா வேக மாட்டேங்குது தே அதுதா பருப்பு வந்து தனியா இப்ப குக்கர்ல வச்சுதா செய்யுறே அது இப்ப குக்கர்ல வைக்கிறப்ப சம் டைம்ஸ் என்ன ஆயிடுதுன்னா எனக்கு ஒன்னு நல்லாவே நல்லா வெந்துருது இல்லனா ச பாதி வேகிற மாரி இருக்கு இதையு அதையு மிக்ஸ் பண்றப்ப ஒன்னு ஓவரா கொலைஞ்ச மாரி கொழம்பு கரெக்டா செட் ஆவ மாட்டேங்குது
ஆமாமா ட்ட
அடுப்பு அங்க மாமியார் வீட்ல இருக்கிறப்ல அடுப்புல வப்பே அதனால ஃபஸ்ட்டு பருப்ப வேக வச்சுட்டு அதுக்கப்றோ காய்கறி போட்டா ஓரளவு செட் ஆயிடு இப்போ குக்கருல வைக்கிறதுனால ஒரு மாரி மசிஞ்சி போன மாரி ஆயிடுதா
சாம்பாரே திக்னஸ் குடுத்துருது
ஆ அதா ரொம்ப திக்காயிடுது நம்ம க எதிர்பாக்குற டேஸ்ட்டே வரமாட்டேது இப்பல்லா அப்டி பண்றதுல்ல தனித்தனியா வச்சு மெளகா தூள் போட்டுதா ஆனா செய்வே ம் நீங்க சொல்ற மாரி அரச்சு ஊத்தி வைக்குறது கெடயாது
அது மாரி வைக்க தெரியுமா இல்ல வைக்க இஷ்டோ இல்லையா
இல்ல வைக்க தெரியு இவங்க அப்பா சாப்பிடுவாங்களா இல்லையான்னு இது வரைக்கு வச்சு குடுத்தது இல்ல அவங்க கேட்டது இல்ல
ம்
நார்மலா இந்த மாரியே வச்சுட்டு தேங்கா மட்டு அரச்சி ஊத்திப்பே அவ்ளோதா
ம்
எனக்கு வந்து அம்மா வீட்ல அதலா சாப்ட்ருக்கே எனக்கு புடிக்கூ அவங்க அப்பயு பண்ணுவாங்க மிளகு போட்டு செய்வாங்க நார்மலா சாம்பார்லயே மிளகூவ போட்டு மிளகு சாம்பார் செய்வாங்க அதுவு டேஸ்ட் எனக்கு பிடிக்கு அந்த டேஸ்டுமே
மிளகு சாம்பாரா
ஆ நீங்க மேல வந்து மிளகு தூவி வுட்டு செய்வாங்க அ தாளிச்சு கொட்றப்ப அது போடுவாங்க அதுவுமே நல்லாருக்கூ டேஸ்ட்டு
ம் நா கேள்வி பட்டதே இல்ல
ம் அது பண்ணுவாங்க நீங்க செய்யற சாம்பாரு செய்வாங்க கிள்ளி போட்ட சாம்பாரு சொல்லுவாங்க அதுக்கு லாஸ்ட்டா ஒரு அ காஞ்ச மாரி ம்
இந்த ஊர் சைட்ல எல்லா அதா சொல்றாங்க
அ அ
கிள்ளி போட்ட சாம்பாருன் சொல்லி அதா பேர் சொல்றாங்க ஆனா நாங்களா வந்துட்டு பச்ச மொளகா சாம்பாருன் தா சொல்றது
அ
பச்ச மெளகா இல்லாத டயத்துல மெளகா பொடி போட்டு செய்வோ
ம்
ம் ஆனா அத விட இதுதா டேஸ்ட் நல்லாருக்கூ
ஆ இந்த டேஸ்ட் எனக்கு புடிக்கு நா இது வரைக்கு இங்க செஞ்சது இல்ல வேணா ஒரு டைம் செஞ்சு காமிச்சு புடி க்கிதான் பாக்க வேணா சொல்லலா
ம் ம் ம் ம்
நா பச்ச மெளகா கொஞ்ச கம்மியா தா யூஸ் பண்ணுவே இவங்க பஸ்ல வேல பாக்கதுனால ஹீ ட்டு தான பச்ச மெளகான்ட்டு ரொம்ப காட்ட மாட்ட எல்லாத்துக்குமே ஒன்னு தா
ஒண்ணு தானா
ஆமா அளவு ரொம்ப கம்மியா இப்ப சாம்பார்னா ரெண்டு மூணு இவ்ளோதா அதுக்கு மேல போட மாட்ட
ஆ
ஆ கம்மி கம்மியாதா போடுவ
இப்ப சட்னிக்லா
சட்னிக்கு அதா மூணு அதுக்கு மேலல்லா போட மாட்டே
அச்சச்சோ ஒரப்பே இருக்காதே சுத்தமா
ஆமா அப்புடிதா அவ்ளோதா போடுவே பசங்கலா அவ்வளோதா சாப்புடு காரொ
எங்க புள்ள நல்லா ஒரப்பு சாப்புடுவா
அ இதுதா சாப்டவே மாட்டா குடுத்தாலுமே இப்ப பா நிகஷ்னாலா அவ்ளோதா
ஆ
ஆ
ம் இவ வந்துட்டு நல்லா ஒரப்பு சாப்புடுவா நம்ம நார்மலா சாப்புடுவோல்ல நமக்குள்ள ஒரப்பையு அவனு குடுத்தாலு அவ சாப்டுவா
காரம் புள்ளைங்க சாப்டா நல்லதுன் தா சொல்லுவாங்க காரொ வந்து ஒடம்புக்கு நல்லது அந்த புள்ளைங்களுக்கு அப்டின்ட்டு என்னமோ இங்க அப்பையில இருந்து நானு காரொ கம்மியாவே செஞ்சு செஞ்சு அதுவே புள்ளைங்களுக்கு பழகிருச்சா ஆ
ம் ம் ம்
அந்த புள்ளைங்களு அதே மாரி தா இப்ப கொஞ்சோ காரொ அதிகமா போய்ட்டுனா ஒரைக்குது ஒரைக்குதுன் சொல்லூ
ம் ம்
கடையில வாங்கி ஆ
இங்க வந்துட்டு காரொ இருந்துச்சுன்னா சாப்புடுவாங்க காரொ இல்ல கம்மி ஆயிடுச்சு ச்னா எனக்கு வேண்டாங் நல்லாவே இல்ல சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க
ஓ அப்டியா
ம்
ஆ இங்க பசங்க வந்து கடைல உள்ள ஐட்டம்ஸ்லா காரமா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்புட்ருவாங்
ம்ம்
அப்பா வந்து கொஞ்சோ பாத்துதா அவ வந்து எப்டினா நார்மலா அவளுக்கு புடிச்சுதுனா சாப்புடுவா இல்லனா உரப்பா இருக்குனா அத சாப்புட மாட்டா தொடமாட்டா தம்பி அப்டி கெடையாது அவனுக்கு வந்து கடைல உள்ள ஐட்டம் எல்லாமே புடிக்கு அதனால அது காரமா இருந்தாலு சாப்புடுவா வீட்ல உள்ள ஐட்டம்ஸ்கு தா ஐயோ ரொம்ப காரமா இருக்கு எனக்கு வேணாம்மா அப்டின் சொல்ட்டு ஏமாத்திட்டு போறது ம்
இங்க வந்துட்டு எங்க தம்பிக்கு தேங்கா சட்னி புடிக்காது எவ்ளோதா நீங்க டேஸ்டா செஞ்சு குடுத்தாலு தேங்கா சட்னி அந்த கலர பாத்துட்டு எனக்கு வேண்டான் சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவா
ஓ
ம் தேங்கா சட்னி மட்டு ஆவாது
ஆ இவ அன்னிக்கி அவ மாமியார் வீட்டுக்கு பேயிட்டு வந்தா அங்க தேங்கா சட்னி சாப் விட்ருப்பா போல இருக்கு புடிச்சிட்டு போல எனக்கு தேங்கா சட்னி அரச்சுக்குடு அப்டி சொல்ட்டு கேட்டா நா ரொம்ப தேங்கா சட்னி இவ சாப்ட மாட் டானேன் இவனுக்கு தக்காளி சட்னி தா புடிக்கு எப்பவுமே இவனுக்குனா தக்காளி சட்னி அவுங்க அப் அப்பாலா தேங்கா சட்னி சாப்புடுவாங்க இவரு சாப்ட மாட்டாருன்ட்டு இவருக்காக தனியா அரைக்கிறது தே தக்காளி சட்னி அன்னைக்கு சொன்ன அதுக்கப்பற நா செய்யவே இல்ல இட்லி தா இன்னைக்கு தா ஊர வெச்சுருக்கே நைட்டுக்கு செஞ்சு குடுப்போ
ம் நீங்க வந்துட்டு கடைக்கு போவீங்கள உங்க அப்பாவுக் சாப்பாடு குடுக்க
ஆமா
ம் பிஸியா இருந்தா ஏதாவது வேல இருந்தா சொல்லுங்க இல்ல இவுங்க அப்பா கொண்டி குடுத்துட்டு வருவாங்க
ஆ சேரி சேரி நான் தா சேரி ட்ரையேயிது இல்ல இல்ல ஏ நம்ம தொல்ல குடுக்குணுன்ட்டு ரொம்ப இது பண்றதுல்ல
அப்பில்லா நெனைக்க மாட்டாங்க ஏன்னா அடிக்கடி போயிட்டு வருவாங்க அதுக்கிலாவ்ங் ப போமாட்டன்லா சொல்ல மாட்டாங்க
நானே அன்னிக்கி ஒரு நாளு கேட்டாங்க அன்னிக்கி எதோ திங்ஸ் இல்ல அவுங்க அப்பா மூண் நாளா வீட்டுக்கு வர்லண்ட அவுங்க கேட்ட அன்னைக்கி
ம் ம்
சரின்ட்டு சேர் ரெண்டு மூணுது இப்போ வாங்குற வேல இருந்ததா சே குடுத்தா சரி வராது முக்கியமான திங்ஸு வாங்குவிய வாங்குணு அப்டின் சொல்ட்டு தா நா எடுத் திட்டு போறே அப்டி சொல்லிட்டே அவுங்கிட்ட ஆ
இல்ல நீங்க வந்து இப்ப பாப்பாவையு விட்டு போனு
நாமாமா
அதுக்காக தா சொல்றே நீங்ளுமே வந்து அவ்ளோ தூரோ போயிட்டு நடந்து போயிட்டு நடந்து வர்ணு
நம்ம வேற எதுக்கு நடக்குறோ அப்டி சொல்ட்டுதா நா கண்டுக்கறதே இல்ல ரொம்ப நல்லது நம்ம ஒரு தரவ நடந்தாது போயிட்டு வருவோ அது ஒரு எக்ஸசைஸ் மாரிதான
ம் ம்
இவள விட்டுட்டு போறதே எனக் கு கொஞ்சோ கஷ்டமாதாருக்கு இவ திடீர்னு ப இப்பதா கொஞ்சோ ஓரளவுளக்கு தெரின் தெரிஞ்சிட்டு பேயிட்டுவாம்மா பாய்னு சொல்லிறா என்னிக்காது ஒரு நாள் அழுவா என்னிய அழைச்சிட்டு போ அப்டி சொல்லி
ம் ம்
அ அவுங்க அப்பா இப்ப ரெகுலரா வரல அப்டிங்ற நேரத்துலதா அவ அழுவ ஆரம்ப்பா ரெண்டு மூன் நாள் வரலன்னா அவளுக்கு வந்து வெ வெள்ள அவுங்க சாக்லேட்லா வாங்கிட் வந்து டெய்லி குடுத்தர்றாங்ளா அவ அந்த ஸ்நாக்ஸ் இல்லாத இல் இல்லாதப்போ அவுங்க அப்பா வந்தா எதாந்தாலு வாங்கி ட்டு குடுத்துருவாங்க இப்ப நா அப்டிங்கறப்போ நா மட்டுங்றப்ப தனியா போய் நா வாங்கிட் வரமாட்டன்னே அந்த டைம் வந்து வர்ணு கடக்கி வர்ணு ஏதாது வாங்கி குடு அப்டிங்கற மாரி வந்துருவா கூட அந்த டைம்ந்தா செரமமாருக்கு எனக்கு மத்த டைம்ல நா மட்டுந்தான பேயிட்டு வந்துருவேன் நானு அ
அதனால அப்பாவ பாக்கணுனு அழுவா போல
ஆமா ஆமா அப்ப ஒரு தரவ போன தரவ அப்டிதா மூன்னாளாயிடுச்சு அவுங்க வரத்துக்கு அன்னிக்கு நா சேர்ன்ட்டு அழச்சிட்டு போயிட்டுதா வந்தே
ம்
கொஞ்ச தூரோ நடந்து வந்துருவா அதுக்கப்பறந்தா வந்து ஏதாது வம்பளத்துக்கிட்டு ம்மா தூக்கு அம்மா தூ க்கு அப்டி சொல்ட்டு வந்துட்டேருப்பா கொஞ்ச தூரோ நடந்து வந்துருவா அழகா அ
நடக்கவுட்டு அழச்சிட்டு போனாலு பாவந்தா சின்ன பிள்ள அவ்ளோ தூரோ நடக்கணுல்ல கால வலிக்கு
அ எனக்கு இது ஆப்ரேஷன்றதுனால கொஞ்ச தூரோ போய்டுவே அ தூக்கிட்டு போனாலுமே கொஞ்சம் தூரந்தா தூக்கிட்டு போ முடியு அதுக்கப்பற பேக் பெயின் வர மாரி ஆயிடு எனக்கு ரொம்ப கையி வலிக்கிற மாரிலா தோணு அதுனால தா நா தூக்கிட்டு போவாம வே முடிஞ்சளவுக்கு இங்கியே விட்டுட்டு போறது
ம் ம்
அவ சொன்னாலு அம்மா வலிக் கிது கால் வலிக்கிது இந்த மாரி சொல்லி சரிவா இதுக்கப்பறோ நீ ஆனா நா ஒன்ன அழச்சிட்டு வரமாட்ட பாப்பா தூக்கிட்டு போக சொல்றல நா இனிமே அழ ச்சு வர மாட்ட அப்டின் சொல்லிட்டு சொல்லிடுவே அப்டி சொல்றப் ப கொஞ்ச நேரத்துக்கு சேரி ப்டி நடந்து வருவா அதுக்கப்பறோ எனக்கே பாவமாருக்கு அப்ற என்ன பண்றது சின்ன பிள்ள அவ்ளோ தூரந்தான நடந்து வரு அதுக்கு மேல வராதுல்ல அப்டி சொல்ட்டு தூக்கிகிட்டு தா போறது ரிட்டன் வரப்ப பேக குடுத்துட்டன்னா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்ற மாரி இருக்கு அந்த கையில பேகயு